ஹலோ
ஹலோ மேம் எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நாங்களா நல்லா இருக்கோங்க மேம் இன்னக்கி ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல்
ஃப்ரைடே லேட்டா எந்திருச்சே லீவு அதா ரொம்ப ஸ்பெஷலு அதுக்கப்புற பாத்திங்கன்னா இன்னக்கி ஃப்ரைடே மாரியே ஃபீல் ஆகல சாட்டர்டே மாரி இருக்கு பசங்களுக்கு லீவுனால இன்னக்கி வெள்ளிக்கிழமை மாரியே தோணல
ஆமாங்க மேம் எனக்கு வெள்ளிக்கிழம மாரியே தோண்லங் அ என்ன பண்றது காலைல தி தேர்ட்டி எந்திடிக்கு போது கோலல்லா போட்டுட்டு அப்புற வந்து ஒவ்வொரு வேலையா தட்டப்பயிறு கடஞ்சு சாத வச் சேங் சப்பாத்தி கொஞ்சோ போட்டேங்
போட்டைங் நல்ல விஷ்யோ நா வெண் பொங்கல் சட்னி மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டு
ஓ மஷ்ரூம் பிரியாணி இன்ன பரவா இல்லைங் மேம்
அத பண்ணிட்டு வீடு வாசல் பெருக்கிட்டு பாத்ரோ சமையல் வேல அப்பியே பாத்ரோ வேல முடிச்சே
சேரி செரிங்
ப்றோ வீடு வாசல் பெருக்கிட்டு அப்றோ பூஜ வேல இன்னைக்கி பூஜ இன்னைக்கி பூ மே எப்பிமே பூஜ பாத்ரலா கழுவே இப்ப கழுவல வெறும்னே பூ மட்டு போட்டு சாமிக்கு வெளக்கேத்தி சாமி மட்டு கும்புட்டே துணி வேல மிஷின்ல போட்டு எடுத்து துணிய காய போட்டா வேல முடிஞ்சிது
அவ்ளதாங் மேம் ஒர்க் க்கு முடிஞ்சிது நானு எல்லா ஒர்க்கு முடிச்சிட்டே முடிச்சிட்டு மார்னிங் எல்லா ஒர்க் க்கு சேத்தி முடிச்சுட்டு இப்ப தா சாப்புட்டு வந்து வந்து உக்காந்துருக்கே
காலைல சாப்பாடு இப்பதா சாப்ட்ருக்கே அப்றங்க நா இ லீவ்ல எங்கியு போகுலிங்ளா
லீவுல ஆமா ஊருக்குதா போகணு சில வேலருக்கு க்கறதுனால நானு வந்து ஊருக்கு போகல ஆனா போகுணு ஒரு ஃபங்க்ஷன் ருக்கு ஞாயித்துக் கெழம
சரிங்க மேம் இப்ப ஞாயித்துக் கெழம ஃபங்க்ஷன் அப்டினா சாட்டர்டேவே போயிருவிங்ளா
அப்டிதா போணு சாட்டர்டேதா
செரிங்க செரிங்க
சாட்டர்டேதா போணுங்க
நானு கொஞ்சோ ஊருக்கு போறதா வேண்டாமா அப்டிங்ற யோசனைல இருக்கே அம்மா வீட்டுக்கு போகணு அம்மா வா வான் சொல்லிட்ருக்காங்க
சேரி சேரி சேரி அதுக்கப்றோ ஆமா ஆமா உண்மத்தா உண்ம தாங்க அ அப்றோ உங்குளுக்கு வந்து அந்த பயண உங்குளுக்கு எப்டி அந்த பயணங்கள்லா ரொம்ப பிடிக்குமா
ஆ பயணங்களலா ரொம்ப ஆ ரொம்ப புடிக்குங்க ரயில் பயணமெல்லா இன்னு போனதில்லை ஆனா பிடிக்கு ஆச போணு ரயில்லலா போகணு அப்டிங்கற ஆச இருக்கு இன்னு டைம் கெடைக்ல அ கெடைக்கும்போது போலா
சேரி சேரி பசங்கள கூட்டிட்டு போவுனு ஆ பசங்களுக்கு பிடிக்குமா
ஆமா ரொம்ப பிடிக்குங்க பசங்களுக்கு அதாது ட்ரெய்னா தூர த்துலந்து பாத்தாவே குதிப்பாங்க அய்யோ ட்ரெயினு ட்ரெயினு அ ஹவ்ளோவு மகிழ்ச்சியா இருக்கு
இருப்பாங்க நல்லதுதா நல்லதுதா
உங்குளுக்கு இன்னு போனதில்லிங்
சேரி
ஒரு டைமு கூட ரயில்ல அதனாலயு இருக்கு
சேரி
இந்த ஏர் பிளேன்லா பாத்தா நம்ம எப்டி அண்ணாந்து பாத்துட்டே இருப்போ அந்த மாரி ட்ரெய்ன பாத்தாங்னா அப்டியே பாத்துட்டே இருப்பாங்க உங்க பசங்கள்லா போ
இப்ப எங்க ட்ரெயின்ல போயிருக்குறாங்க நாங்க வந்து இங்க மொட்ட எங்க வீட்டு மொட்ட மாடிலந்து பாத்தாலே ஏரோப்ளேன் பறக்குறதெல்லா தெரியு
கொஞ்சோ பக்கத்திலயே இருக்கிற மாரி இருக்கு மொட்ட மாடிலிந்து பாத்தா ம் ம் சம்டைம்ஸ்ஸெல்லா கொஞ்சோ மேல இருந்தமுன்னா கொஞ்சோ பக்கத்துலயே இருக்கிற மாரியு இருக்கு நல்லா கிளியரன்ஸா பாக்கலாங் மேல இருந்து
ஆமா ஹெலிகாப்டர் போறது எல்லாமே தெரியு ம் என்னன்னா ப்போ ஏரோப்ளேன்ல போவோனு பசங்க கேப்பாங்க அடிக்கடி ஏரோப்ளேன்ல கூப்டு போங்க
ஆமாங்க ஏரோப்ளேன்ல போயில்லா போயிட்டு என்ன சொல்றது உள்ள போனமுன்னா வெளிய இருக்குற ஃபீல் எதுமே தெரியாது இப்ப ட்ரெய்ன்லெல்லா பாத்தீங்கன்னா நம்ம சீட்ல உக்கந்தா அப்புறோ வெளிய என்ன நடக்குது யார் வர்றாங்க என்ன சொல்றது எந்தெந்த ஊரு அப்டிங்கிற மாரி எல்லாத்தியுமே பாத்துட்டு போலா ஆனா பிளைட் அப்டிங்கறப்போ உள்ள போயி உக்காந்துட்டமுனா வந்து வெளியில எறங்கு போதுதா நம்ம எங்க வந்திருக்கோ அப்டிங்கிற மாரி தெரியு உள்ள இருக்கிற ஃபீலே இருக்காது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க நெறைய பேர் நா கேள்விப்பட்டிருக்கே
சேர் சேர் சேர் செரி செரி இல்லங்க நாங்களு ஃப்ளைட் ல போனதுல்லங்க
நீ ட்ரை பண்றீங்கப்ப பிளைட்டுக்கு போலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க
இல்லங்க நா ஃப்ளைட்ல நா உண்மையாலுமே போனதல்லங்க போனது இல்ல ஆனா பசங்க ஆசைப்பட்றாங்க போகணுன்னு
ஆஹ் நல்லா ஆச தாங்க பசங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க எவ்வளவு ஏஜ் ஆச்சுங்
பசங்கள்லா ரொம்ப குட்டி பசங்க தாங்க படிச்சுட்டு தா இருக்கறாங்க
அப்ப இன்னுமே இன்னு கொஞ்சோ அ கொஞ்சோ பெரியவங்க
பெருச ஆகலா ஆமா ட்ரெயின்ல போயிருக் காங்க பஸ்ல ஆட்டோலல்லா போயிருக்காங்க மாட்டு வண்டியிலன்னு கூட்டு போனதில்ல இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டில்லா பசங்கள கூப்ட்டு போகணு ஆச
குதர வண்டில பாத்தீங்னா அந்த அ மெட்ராஸ் இந்த பீச் சைட்மல்லா குதிர வண்டி இந்த மாரி எல்லா இருக் போவலங்க இருக்குங்ளா
ம் நீங்க கூட்டு போயிருக்கீங்ளா உங்க பசங்கள
இல்லிங்க என்ன சொல்றது குதிரையெல்லா வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருக்கு போய் பாத் துருக்காங் க நாண்டா வீட்டுல தாங்க குதர அவங்க ளாவே குட்டிாக்கும்போதே எடுத்து இத வளத்தி ஆமாங்க குதுர வளகாங்க ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சோ எனக்கு பயமா இருக்கு ஆனா அவங்க வந்து வளத்து குட்டியா இருக் ந்தே வள வளத்தி சேல்ஸ் பண்றாங்க ம் என்னன்னா வந்து சுத்தமான
ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்
ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதுங்ளா சொல்லுங்க சொல்லுங்க
ஆ கேக்குதுங்க என்ன சொல் சுத்தமான ஒரு சாப்புடு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்
ஓ ஆ ஓ புரிது புரிது அது எங்க போய் நாய்க்குட்டி மாரியே அ ரொம்ப சமத்தா வளப்பாங்களா இல்ல வெளிய விடுவாங்களா இல்ல வீட்டுக்குள்ளயே வச்சிருப்பாங்களன்ற கேக்குற
இல்ல இல்ல வீடுல கெடையாதுங்க அதுக்குன்னு ஒரு தனி எடொ ஹம் நட்டி வச்சு வளக்க மாட்டாங்க
ஓ சேரி சேரி செரி கேக்குதுங்ளா
ஹலோ கேக்கா
எனக் கேக்குது நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
நம்ம எப்டி ஆடு மாடு இந்த மார் ரில்லா மாட்டு கொட்டா மாரி போட்டு வளப்போங்க அந்த மாரி குதிரையு அந் ந்த மாரி மா ட்டுக்கொட்டா பொறுத்தி கொஞ்சொ நல்லா அது வந்து பெருசானதுக் கப்பறோ வித் துருவாங்க
ஓ அப்டிங்களா வெச்சு வளக்குறதுல்லால்ல எவ்ளோ எ எத்தனி மாசொ வச்சு வளப்பாங்க எப்போ விப்பாங்க ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ மேம் கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
கேக்குதுங் மேம் ஹலோ
ஹலொ ஆ கேக்குதுங்ளா கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங் மேம் கேக்குதுங் மேம் சொல்லுங்
எத்தனை மாசோ வச்சு வள வளத்து விப்பாங்க ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ எத்தினி எத்தினி மாசோ வ எத்தினி மாசோ குதிரைய வளப்பாங்க
ன்ன சொல்லுங் க
எத்தி எத்தினி மாசோ வளப்பாங்க குதுரைய அதா எத்தினி மாசோ வளப்பாங்க ஒரு ஆறு மாச ஏழு மாச எட்டு மாசமா இல்ல ஒரு வருஷோ ஒன்ற வருஷோ வளப் பாங்ளா தெரிலிங்ளா
மாசோ அப்டிங்கிறது
சேரி செரி கேக்குதுங்ளா நா பேசுறது கேக்குதுங்ளா ஹலோ
வெச்சுருக்காங்க ரெண்டு தெரில
அ சேரி செரி செரி அப்பறோ அதுக்குன்னு தனி புல் எதாச்சு வளக்கணுமா இல்ல
அப்படி எல்லா கெடையாதுங்க என்ன சொல்ல இந்த கவுச்சி வாசோ அடிக்கிறதெல்லா எதுவு இந்த பில்லு வந்து ம் ரொம்ப கிளீனா அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு இரு க்கணு அப்டின் சொல்லி சொல்
ஆ ஸ் ஸ்
ட்ருவா.
செரி புரியுது.
ட்ருக்கே. அ அறுத்துட்டு வருவாங்கில்லிங்க அந்த பில்லு அப்டின் சொல்லி அது மட்டுந்தா சாப்டு பச்சையா வந்து அ ஸ்மெல் வராத அளவுக்கு இர்ந்தா சாப்புடு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க. அ அந்த மாரி கேள்விப்பட்டிருக்கே மேம் அ. ஆனா பாக்கறதுக்கு பக்கத்துல போறதுக்கு கொஞ்ஜோ பயமாருக்கு. அத பல்லெல்லா பாத்தீங்கனா என்ன சொல் றது. பல் வரிசை எல்லா கொஞ்சோ என்ன சொல்றது பாத்தாவே கொஞ்சோ பயோ இருக்குமில்லிங்
ஓ ஆமா ஆமா அந்த மாரி இருக்கு ஆனா ம ம மனுஷ் சங்களோட பல்வருச மாரிதா இருக்குமா இல்ல அத விட பெருசா இருக்குமா?
அத விட பெருசா இருக்குங்க.
ஏனா இப்ப சிங்கத்துக்கு அதுக்கெல்லா கொஞ்சோ முன்னாடி ஒரு நாலு பல் மட்டு முன்னாடி அப்டேஷ் ஷார்ப்பாருக்கு ஆமாமா.
மாரதாக்கு.
ஆனா அத விட கொஞ்சோ நல்லா பெருசா பட்டையாருக்கு.
ஆமாங்க பெருசா பட்டையா இருக்கு பாத்துருக்கங்க.
செரி. சேரி சேரி சேரி அ
ல்ல ஆடு மாடெல்லா வளத்துருகிங்ளா?
ஆடு மாடு வந்து எங்க இவுங்க எங்க அவுஸ் ஓனர் வீட்ல வந்து மாடு வளத்துருக்காங்கங்க. ஹலோ? ஆமா மாடுவ ஆ கேக்குது மிக்க நன்றி அடுத்த இணைப்புல பேசலாம் நன்றி.
நன்றி நன்
அடங் ர்மா